ஹலோ
வணக்கம் தோழி
வணக்கம் தோழி
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேமா
ம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கைல வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பணம் வந்து இன்னைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் இதா மாறிருச்சு நம்ம கையில வந்து பணம் எடுத் து புழங்கும் போது இருந்த கூடிய நன்மைகள் இப்பொழுது நம்ம வந்து ஜி பே ஃபோன் பே அந்த மாதிரி ஆன்லைன்ல ஸ்வைப் பண்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் தோழி
ஓகே மா ஓகே
ம்
இப்ப வ
பேசுங்க தோழி
ஏ டி எம் கார்டு வச்சுக்கிறதுனாலயு நமக்கு நல்ல பயன் தா நாம இப்போ வெளியில எல்லா போறோ கையில பணோ இருக்குன்னு போறோ தெஃப்ட் ஆயிட்றது கொஞ்சமா காசு எடுத்துன்னு போணுமா இருக்கு ஒரு எடத்துக்கு போறோ அங்க வந்து ஆ ஏ டி எம் கடன் எடுத்து த காடு மூலியமாவு ஸ்வைப் பண்ணிக்கலா அப்டி இல்லன்னா இப்ப பக்கத்துல எங்கேயாது பா க ஏ டி எம் மிஷின் இருந்தா அதுல பண எடுத்து கூட குடுத்து செலவு பண்ணிக்கலா நம்ப ஆ இது வந்து க கையில மனம் பணம் வெச்சுக்கறது நல்லது சில இடங்கள்ல வந்து எங்களுக்கு ஜி பே வசதி இல்ல நீங்க பணந்தா குடுக்கணுன்னு போது அன்னிக்கி அங்க பணம் வந்து ரொம்ப அத்தியாவசியமா போறது பணத்த வந்து கையில வ கொஞ்ச கொஞ்சமாக வெச்சுக்கறது கூட நல்ல விஷயந்தா நா நினைக்கிற நீங்க என்ன நெனைக்கிறீங்க
நிச்சயமா தோழி ஆனா வந்து பாத்தோ அப்டின்னா நம்ம முன்னாடி எல்லா கைல எடுத்து பணம் செலவு பண்ணும் போது நிச்சயமா இந்த பா அந்த செலவு வந்து தேவையா தேவையில்லையா அப்டிங்கறது வந்து நம்ம யோசிச்சு செலவு பண்ணுவோ இப்ப கையில ஒரு ஐயாயிரோ இருக்குது அப்டின்னா நம்ம போறோ துணி மணிகள் எடுக்கணு அல்லது ஏதோ ஒரு பண்டிகைக்கு செலவு பண்றோ அப்டின்னா நிச்சயமா நம்ம பணம் வந்து நம்ம கைவிட்டு போகும்போது நமக்கு வந்து அது ஆக்கப்பூர்வமான செலவா இல்லையா அப்டிங்கறது நமக்கு சிந்திக்கிறதுக் காவது ஒரு நேரம் இருக்கு
நம்
ந இன்னைக்கு வந்து நம்ம ஜி பே அல்லது ஃபோன் பே யூஸ் பண்ணும் போது பத்தாயிரம் ஐயாயிரம் இருவது தாயிரோ எவ்ளோ இருந்தாலும் அது ஒரு ஐந்து நொடிக்குள்ள நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிரும் போது அந்த செலவு வந்து தேவையா தேவையில்லையா அப்டிங்கறத யோசிக்கிறதுக்கு கூட இடைவெ ளி இல்லாம வீண் செலவுகள் வந்து நெறைய செய்யக்கூடிய ஒரு பழக்கமும் வந்து நம்ம மக்களிடையே வந்து பரவிதா இருக்கு அதே மாதிரி இப்ப பணம் வந்து கையில எடுத்து வச்சு செலவு பண்ணும் போது நம்ம இன்னக்கி வந்து நெறையா ஆன்லைன்ல வந்து நெறையா ஃபேக் நடக்குது நெறைய பேரு பணவறதுன் எல்லா நிறைய பேர் ஏமாத்துறாங்க பட் பணத்த கையில எடுத்து செலவு பண்ணும் போதா அந்த மாதிரி நம்ம வந்து இழக்குறதுக்கு பெருசா வாய்ப்புகள் வந்து கிடையாது
ம் ம்
ஆ அந்த மாத்ரி நெறைய நன்மைகளு க்கு தீமைகளு வந்து இருக்கதா செய்யுது தோழி
கரெக்ட்டு உண்மதா நீங்க சொல்றது இப்ப இப்பதானம்மா இந்த பேங்க்ல ஏ டி எம் காடு இந்த வசதி எல்லா அந்த கால த்ல இப்டி இல்லையே பண பரிவர்த்தன வந்து கையில தா எடுத்துன் போய் செலவு பண்ணாங்னா அளவா எடுத்துன் போவாங்க தேவைக்கு வாங்கிட்டு வருவாங்க இ இந்த மாசத்துக்கு என்னென்ன தேவ அப்டின் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுவாங்க அப்போ உனக்கு பண பணத்தோட அரும தெரியு பண வந்து மாச கடசிக்கு கொஞ்சமாது கையில இருப்பு இருக்கணுன்ற ஒரு இது ருந்தது இந்த ஏ டி எம் காடுன்னு வந்தது நம்ம நம்மா பேங்க்ல வந்து மினிமொ ஒரு ஆயிர்ருவ வச்சிருக்கோனு வைங்ளே நம்ம ஒரு அஞ்சு தடவ ஆறு தடவ ஸ்வைப் பண்ணிட்டோனா அதுக்குண்டான சார்ஜஸு அதுல ர்ந்து எடுத்துற்றாங்க அப்புறோ உங்களோட பேலன்ஸ் கொறஞ்சிருக்கு இதுக்கு நீங்க இவ்ளோ பண போடலன லெஸ் பைன் கட்டணுன் சொல்லியு போட்றாங்க நம்ம காசுக்கே நம்ம பைன் கட் கட்டும்படிமான சூழ்நெல வருது
நிச்சயமா தோழி நிச்சயமா அதே மாரி பாத்தீங்கன்னா இப்ப கனரா வங்கிலல்லா நம்ம பணம் நம்ம வந்து செக்லீஃப்ல தா எடுத்துக்கணு வித் வித்ட்ற ஸ்லிப் எடுத்துட் க்குறோ அப்டின்னா ஒரு தடவ நம்ம பணம் எடுக்கறதுக்கு ஐம்பத்தொம்பது ரூபாய் வந்து ஆ நம்கிட்ருந்தா அபராதம் அல்லது சார்ஜஸ் வந்து எடுக்குறாங்க தோழி
நா இன்னு எடுத்ததில்ல அந்த மாரி நா செக் குடுத்துதா எடுத்திருக்கே லீஃபு வேற எதுவு வித்துடிராவல் கொடுத்து எடுத்ததில்ல கேக்குறாங்க செக்புக் கொடுத் கொடுத்துருக்கோல்ல செக்கெடுத்துட்டு வாங்க அப்டின்னெ சொல்லிட்றாங்க அது அதுக்கு எல்லா பேங்க்குமே ஜீரோ பேலன்ஸ் வக்கலால்ல என்னத்துக்கு மினிமம் வந்து ஆயிரம் வைங்க ரெண்டாயிரம் வைங்க அப்டின்னு சொல்ல சொல்றத விட இங் யாருமே இத வந்து தடுக்க மாட்டேன்றாங்க ஜீரோ பேலன்ஸ் வச்சா நம்ம பணமு திருடு போவாது
நிச்சயமா தோழி
ம் அந்த ஆன்லைன் மோசடியில ஓ டி பிய சொல்லுங்க அத சொல்லுங்க இதசொல்லுங்க புதுசா ஒரு நம்பர் கலந்து வரும் போது பேசும்போது நம்ம ரெக்கார்டெல்லா பதிவாயிடுது
நிச்சயமா
நம்ம வந்து சரி இது வந்து ஏர்டெல் அ ஏதோ ஒண்ணு வரும்போது சரி ஏர்டெல் ல ருந்து கூப்புறாங்க என்னன் தெரியலயே அப்டின் நம்ம எடுத்துற்றோ அதுக்கப்பரந்தா தெரியுது நம்மள நம்ம நம்மள கொஞ்ச நேரோ பேச வச்சு நம்ம போன்ல தா தலைவுகள் எல்லா திருடுறாங்கன்றது அப்புறம நமக்கே தெரியுது
நிச்சயமா தோழி அதே மாதிரி மிக கொடுமையான ஒண்ணு வந்து அந்த டிஜிட்டல் அரசஸ்ட் அப்டிங்கிறது நாங்க டெலிபோன் டிப் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோ அப்டிங்கிற மாதிரி நம்பற மாதிரி பேசி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றவாறு அதுல பல கோடிகள் வந்து எழக்குறவங்களு இருக்காங்க உளவியல் ரீ தியா அவங்கள வந்து த அவங்களையு அவங்களுடைய டிவைஸையு வந்துட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அவுங்களுடைய யோசிக்கு திறனயே வந்து அவுங்க தன்னுடைய மேரட்டுதலால அத யோசிக்கு தெறனையே வந்து அவுங்க மறக்கிடிச்சு வச்சுடுறாங்க
ம்
அப்ப அந்த மாதிரி பயமுறுத்தி அவர்களிடம் எவ்ளவு பணம் வந்து பிடுங்க முடியுமோ உளவியல் ரீதி தியா உங்களை வந்து கோர்டுக்கு அனுப்சிருவோ போலீஸ்ல இது பண்ணிருவோ அப்டிங்கிற மாதிரி எல்லா பயமுறுத் இன்னக்கி வந்து எல்லா தரப்பு மக்களுமே வந்து ஆ அதுல வந்து பல பலவே பல்வேறு மக்கள் வந்து தன்னுடைய பணத்த வந்து எழந்திருக்காங்க
ம் அதுல நெறைய பேர் செத்தே போயிருக்காங்க தெரியுமா இதுதெல்லா வந்து மன உளைச்சலாகி இதெல்லா என்ன ஒரு வாழ்க்க
நிச்சயமா தோழி இந்த ஆன்லைன் பேமெண்ட்னால நெறைய பேரு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ஸ்ல எல்லா அடிமையாகி
ம்
ஆ அதாவது ஏனா இந்த ஆன்லைன் பேமெண்டுன்னு ஒன்னு இருக்கறனால தான அவங்க கேம்ஸ்க்கெல்லா வந்துட்டு பணோ கட்டுறாங்க
ஆ
ஆ அப்ப தன்னையே மறந்து இப்ப அந்த காலத்துல சீட்டு விளையாடுறது வந்து எப் இப்படி ஒரு மோசமான கேமாவா இருந்துச்சோ அதுவே இன்னக்கி ஆன்லைன்ல வந்துட்டனால பல பல பெண்கள் வந்து அல்லது ஆண்கள் வந்து அதுக்கு அடிமையாகி அதுவே தன்னுடைய நினைவுத்திறனை இழந்து பணத்த திருடி அதுல கட்டி விளையாடுற அளவுக்கு வந்து இளைய தலைமுறைனு எடன்த்தில ஒரு அவலநிலை ஏற் பட் அது நம்ம கண் கூடா வந்து பாக்க முடியுது
அதா அதா
அதாவுது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள வந்து ஏ டி எம் அல்லது ஆன்லைன் வந்து நம்ம யூஸ் பண்லாமே தவிர மற்ற சமயங் இதுல வந்து பணத்த கையில எடுத்து வச்சு செலவு பண்றது தா ஆக்கப்பூர்வமானது தோழி
ரைட் அதுவே பழக்கத்துக்கு வச்சுக்க கூடாது தேவைக் ஏற்ப வாங்கி செலவு பண்ணாலே நிம்மதியா இருக்கலா
நிச்சயமா தோழி
ம்
அதனால வந்து நம்ம இன்னொன்னு வந்து அந்த காலத்துல பணம் எடுத்துட்டு வந்து நமக்கு பணோ அறைன்னு எல்லா ஒன்னு வந்து நம்ம ஆ தாய் தந்தையர் எல்லா வச்சிருப்பாங்க பர்சுன்னு ஒன்னு இருக்கு இன்னக்கி நெறைய பேத்துக்கிட்ட அந்த பர்ஸு ஹேண்ட்பேக் அப்டிங்கிறது வந்து இன்னைக்கு அழகா ன பொருள் வைக்கிறதுக்கு கைபேசி வைக்கிறக்கு தா பயன்படுதே தவிர அந்த பணப்பைல பாத்தீங்கன்னா அந்த பணம் எடுத்து வைக்கும் பழக்கம் வந்து இன்று பலரிடம் வந்து மறந்து போச்சு
ஆமா திருடினு போறவங்க கூட தெறந்துப்பா இன்னா இதெல்லா இருக்குது காசு இருக்கோனு பாத்தா இதெல்லா இருக்குதுன் தூக்கி போட்டு போயிடுவா எங்க எங்க நகரத்துல ஏழு எட்டு வர்ஷத்துக்கு முன்னாடி ஜாப் பஸ் பஸ்டாப்ல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தது கூட்டமா எல்லா நின்னுட்ருந்தாங்க திடீர்னு எங்கருந்தோ ஒருத வந்தா அ பட்டுனு அந்த பொண்ணு கழுத்துல இருந்து சைன அருத்துட்டு ஓடிட்டா அதுல வந்து செய்ன் செய்ன் செய்ன் கத்துது ம மழ வேற பெய்யுது இ எங்க யார் ஓட்றது என்ன பண்ற து ஒன்னும் தெரில அப்டியே என்னன்னா அந்த பொண்ணு அப்டியே சுவருல அப்டியே வட வடன் உக்காந்துருந்தது செரி கொஞ்சொம் தைரிமா இருமா ஒண்ணு இல்ல நாங்க எல்லாம் தங்கோனு நெனைச்சுன்ட்டு ஒண்ணும் பயப்டாதமா அப்டி இப்டின் சொன்னோ அதுவும் சரி சரின்னுடுச்ச பொயிட்டு அரம நேரத்துக்கு வந்து பலாறுனு அடுச்சான் அந்த பொண்ண ஏண்டி அ இந்த மாதிரி டூப்ளிகெட்ட போட்னு வந்து என போலீஸ்ல புடுச்சு குடுக்கலானு நெனச்சியா தங்கத்த‌ ஒழுங்கா போட்டுணுவா இந்த டூப்ளிகெட்லாம் போட்ணு வந்து என்ன அடி வாங்க வச்சுடாதனு அட்ச்சுட்டு போனாமா
ஐயயோ எல்லா வந்து க அதுதா தோழி அதாவது தவறு செய்தவர்கள நம்ம தட்டி கேக்குற காலம் போயி தவறு செய்தவர்கள் வந்து நம்மள நல்லவங்கள கேள்வி கேக்குற நெலமைக் க்கு ஒரு அவல நிலை வந்து ஆ இன்னைக்கி நவீன வளர்ச்சில வந்து இருக்கு
அவேன் மார்வாடி கடைக்கு கொண்டு பொயிர்ப்பான் பொலர்க்கு மார்வாடி கடைக் கொண்டு போய் வைக்கற்துக்கோ விக்கற்துக்கோ பொயிருப்பான் போலர்க்கு ஒர்சி பாத்துட்டு அவங்க சொல்லிருக்காங்க இது என திருட்டு பொருளா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமான் கேட்ருப்பான் போல அதனால அ அடுச்சு புடுச்சு ஓடி வந்து வித்தின் ஹாஃப் அன் ஹார்ல வந்தான் எங்களுக்கு பஸ்ஸே வரல அன்னைக்கி ஐயோ பஸ்ஸு வரலயே இவ்ளோ நேரோம் ஆகுதே நாங்க வெயிட் பண்ணிருந்தோம் பாவோம் எதோ அ அந்த பொண்ணுக்காக நாங்கலாம் நின்ன மாரி ஆச்சு அன்னைக்கி அந்த மாரி பலார்னு ஒண்ணு வச்சான் பாவோம்
ம் அதனால நறைய வங்கிக் கணக்குகள் நம்ம பயன்படுத்துவது இந்த ஆன்லைன்லயே இது பண்றனால பாத்தீங்கனா ஒரு எண்ணற்ற பொருள் க்கு நமக்கே க ஒரு எண்ணிக்கை இல்லாம நம்ம வந்து பொருட்கள் எல்லாம் வாங்குற நறைய பேத்துக்கு அந்த வாங்கக்கூடிய பழக்கம் இருக்கு
ஆமா
அப்ப அந்த இளம் வயதத்துல இருக்குறவங்களுக்கு வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் நம்ம கால வாழ்க்க நல்லா இருக்கணும் அப்டிங்கிறதுலலாம் இல்லாம இந்த ஆன்லைனுக்கு அடிமையா நல் னால தன்னுடைய வாழ்க்கே வந்து இழக்கக் குடிய அவள நிலைகள் வந்து ஏற்படுது அந்த மாதிரி இல்லாம அம்
அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு மீஷோ இதுதான் ஆட்ரு போட்றாங்க
நிச்சைமா தோழி ஆ ஆ அதனால வந்து பண பரிவர்த்தனை ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்குதான் அதாது அவர்களுடைய வருமானத்த பொறுத்து ஒரு ஐம்பது சதவீத தா நம்ம பயன்படுத்த முடியு அந்த மாதிரி எதாவது ஆ ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு கொள்கைகள் வந்து வருமானால் நிச்சமா அவங்க வந்து அந்த பணத்த கைல எடுத்து செலவு பண்ணக்கூடிய பழக்கமு வரு தேவையற்ற செலவுகளு வந்து கொறயு தோழி அப்டி வ வரவில்லை அப்டினாலு நம்மளுடைய சந்ததியருக்காவது நம்ம வந்து முடுஞ்ச வரைக்கி அந்த நல்ல பழக்கங்கள வந்து து வாழ்வியல் நெறிகள நம்ம சொல்லி் குடுக்கணு சொல்லிக் குடுத்தோம்னா நி நிச்சயமா அவர்களுடைய வாழ்க்கை அவங்க சந்ததியருக்கு வந்து போய் சேரும் அவர்கள் கேட்டு நடந்தால் அவர்களுக்கு நல்லது இல்லைன்னா காலம் வந்து தா மூலம் அவர்கள் கத்துக்குவாங்க அப்டின் சொல்லிட்டு நம்ம ஆ நம்மளுடைய கடமைகள வந்து நம்ம செய்யுற மாதிரி இருக்கு தோழி
அவ்ளோதா
ம் இன்னொன்னு வந்து பணம் வீட் டில் இருக்கும் பொழுதுதா நமக்கு வந்து பாத்தோம்னா அந்த லட்சுமி கடாட்சம் கடவுள் அருள் வந்து
ஆ உண்டு உண்டு நாங்கெல்லா சம்பள வாங்கினா வீட்டுக்கு உப்பு பாக்கெட்டு ஊதுவத்தியு தா வாங்கினு வருவோ சம்பளத்துல அது வாங்கினு வந்து அந்த உப்பு மேல அந்த சம்பளத்த வச்சுட்டு ஊதுவத்தி ஏத்தி சுவாமிக்கு வேண்டிண்டு இந்த பணோ நல்லபடியா செலவாகணு இதல கொஞ்சமாவது சேமிப்பு வரணு ப மாசா மாசோ எனக்கு பணம் தங்கு தடை இல்லாம வரணுன் வேண்டின்ட்டு அதுக்கப்றதா மறுநாள்தா அந்த பணத்த எடுத்து செலவே பண்ணுவோ
நிச்சயமா தோழி நிச்சயமா ம் நிச்சயமா தோழி
ம்
இன்னைக்கு நா பல தகவ நல்ல தகவல்கள வந்து நம்ம பகிர்ந்துகிட்டோம் நன்றி வணக்கம் தோழி
நன்றிமா நன்றி